ஹலோ
அ எப்டி இருக்கீங்க சாப்டீங்ளா
ம் சாப்டோ நாங்க வந்து சாம்பார் அப்ற வந்து இட்லி சாப்ட்டோ ரொம்ப நல்லாருந்துச்சு
அப்டியா நாங்க வந்துட்டு இனிமேதா வந்து சாப்ட போறோ மத்தியான வந்து தேங்கா பால் சாத அ மஷ்ரூம் க்ரேவி அப்றம் வந்து உருளகிழங்கு போட்டு குருமா எங்க பாட்டி ரெடி பண்ணிட்ருக்காங்க ஸ்மெல்லே நல்லாருக்கு நாங்க இனிமேதா சாப்ட போறோ இந்த ஒரு வாரமா நா நல்ல சாப்பாடு மனசுல வந்து அவ்ளோ கஷ்டம் இருந்தாலு சாப்பாடுக்கு மட்டும் குறையே இல்ல மொத நாள் வந்து நல்லா சாப்டோ அடுத்த நாள் வந்து ஒரு கல்யாண வீடு அங்க போய் நல்லா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பைவ் வ அதுக்கப்றோ வந்து நெறய க்ரேவி அந்தமேரி நான்வெஜ் ஐட்ட முட்ட அது இதுனு நெறய வச்சிருந்தாங்க சாப்டுட்டு நல்லா வந்து வீட்டுக் வரும்போது வந்து ஆஹ் சொந்தக்காரங்க கொஞ்ச பேரதா கூப்பிட்ருந்தாங்க அதனால எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்து பார்சல் கட்டி ஒரு பேகோட வந்து து எல்லாருக்கு வீட்டுக் போறவங்க எல்லாருக்கு சாப்பாடு குடுத்துட்டாங்க ஏனா அது வந்து வீணாதான போகு வீட்ல இருக்கவ்ங்ககு குடுத்து ட்டா நைட்டு சாப்பாடு அவங்க சாப்ட்டுக்குங்கன் சொல்லி குடுத்து வுட்டுட்டாங்க அது எங்களுக்கு அன்னைக்கு நைட் வரைக்கும் இருந்துச்சு அடுத்த நாள் வந்து ஒரு முஸ்லீம் பண்டிக சோ அந்த பண்டிகைக்கு க்கு வந்து அவுங்க வந்து அவங்க வந்து கறி வந்து குடுப்பாங்க எல்லாருக்கும் சோ எங்க வீட்ல மாடில வந்து இருக்கறவங்க வந்து எங்களுக்கு கறி குடுத்தாங்க சோ அன்னைக்கு ஃபுல்லா நாங்க கறிதா உம் சாப்ட்டு முடிச்சுட்டோம் அதுக்கடுத்த நாள் வந்து அவங்க பிரியாணி குடுத்தாங்க சோ அத சாப் சாப்ட்டு முடிச்சுட்டோம் அதனால வந்து நாங்க இந்த வாரம் ஃபுல்லா சாப்ட்டு நேத்தும் இன்னைக்குந்தா வந்து வெஜிடேரியனா இருக்கோம்
ம் ரொம்ப நல்லாருக்குல்ல இந்த மாரி எதாது அது ஃப்ரீயா இருக்கும் ஏனா நம்ம எதிர்பாக்காத நேரத்ல குடுக்குறாங்கனு வச்சுக்கோங்களே ரொம்பவே நல்லாருக்கும் சில நேரம்லா சமைக்க வேண்டா யாராவது எதாவது குடுத்தாங்கனா அதுவே வந்து அப்பாடா அப்டின்ற மாரி இருக்கும் அதே சில நேரம் வந்து எங்க வீட்லெலா வந்து சரி வாங்க வெளிய சாப்ட போலா அப்டி சொல்லிட்டா நா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவ வந்து இன்னைக்கு சமைக்க வேணா என்ன சமைக்கணு தெரிலையே அப்டி சொல்லும் போது சரி வா உனக்கு என்ன பண்லனு தெர்ல வெளிய போலாம் அப்டினு சொன்னா அதுதா எனக்கு ரொம்ப பெரிய ஜாலியா இருக்கும் சும்மா எதோ வெளியே போய் எதோ ஒண்ணு சாப்ட்டா நம்ம சமைக்க தேவையில பாத்ரம் விளக்க தேவையில்ல வீட்டு து எது க்ளீன் பண்ண தேவல்ல சும்மா அப்டே போய் சாட்டு அப்டே வந்து தூங்கிர்லால அது எனக்குமே ரொம்ப புடிக்கும் அதே மாரி பங்குஷன் பங்ஷன் வீட்ல சாப்பட்றது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் எப்டினா வந்து ஒன்னு ஒன்னுமே வந்து டேஸ்ட்டா வப்பாங்க அது சாதா பங்க்ஷனாவேருந்தாலும் அவுங்க வெக்கறது நல்லாருக்கும் அப்டினு போது எங்ளுக்கு ரொம்ப புடிக்கும் நாங்க எப்பிமே ஏதாது ஒரு ஃபங்க்ஷன் வீடுனா அஹ் நானு வரேன் நானு வரேன் அப்டி சொல்ட்டு போயிடுவோ ஏனா அங்க இருக்கிற எல்லாமே நல்லாருக்குமா அதுக்காக வந்து நாங்களா போயிடுவோ இந்த மாரிதா நங்குளு எப்பியுமே பண்றது எதையாதுதன்ன சாப்பட போக வர சாப்பாடுன் சொன்னாலே எல்லாருக்கு ரொம்ப புடிக்குல
ஆமா ஆமா சாப் பாடுனாலே புடிக்கும் இன்னொன்னு நம்ம செய்ய வேணாம் அவுங்ககிட்ட சாப்பிடுக்லாம் அப்டின்னா நம்மளுக்கு ரொம்ப புடிக்கும் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்ள்ள போய் சாப்புட்ணுன்னா வந்து ரொம்பவே நல்லா அதுவும் கல்யாண வீட்ல மத்யான சாப்பாட்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எறங்காதுனே த சாம்பார் கட்டிட் போய் சாப்டணுனா அந்தளவு புடிக்காது எனக்கு ச் ஓகே அந்தளவுக்கு ஒன்னும் இது இருக்காது இதே நைட்டு அப்டி போணும் காலைல போணுனா புடிக்கும் ஏன்னா டிஃபனு நைட்டு வந்து நல்லா வெரைட்டியா வந்து சில்லி புரோட்டா புரோட்டா நறிய வெரைட்டிஸ் சப்பாத்தி கிரேவி நான் அந்த மாரி நறைய குடுப்பாங்க சோ நைட்டு வந்து எனக்கு ஏதாவ்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போணும் சொன்னா ரொம்ப புடிக்கும் மத்யானன்னா அந்து அந்த அசைவ உணவுனா வந்து மத்யான புடிக்கும் அது வந்து எப்டி இருந்தாலும் நாங்க வந்து சாப்ட்டுக்குவம் அனால அசைவ உணவு வந்து மத்யான புடிக்கும் மத்தபடி வந்து ரொம்பலாம் ஆனா நாங்க எதுர்பாக்க மாட்டோம் ஏன்னா நாங்க வந்து ஒரு ஏழு வர்ஷமா வந்து எல்லாத்தியும் விட்டுட்டு தனியா இருந்தனால நாங்க நாங்க போயி இருக்கிற ஒரு விசேஷ வீடு அப்டினால ரொம்ப கம்மி அது ரொம்ப அஹ் ரொம்ப பலக்கப்பட்டவங்க ரொம்ப க்ளோசான சொந்தக்காரவ்ங்களோடதுதான் அட்டன் பண்ணுவோமா அத்னால நம்ம வீட்டு ஃபங்ஷன் நம்மதா எல்ல இருக்கனும் நம்மதா பன்னனுன்னு போது அந்த சாப்பாட்ல வந்து ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்காத் சாப்டனு வக்கனு அது இருக்கு இது இருக் கின்றதுலா இருக்காது இதே ஒரு தூரத்ல இருக்கவங்க சும்மா ஒரு அக்கேஷனா ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம் சாப்புட்றோன்னா சாப்ட தோணும் நம்ம ரொம்ப சொந்தக்காரவங்க அவுங்குளுக்கு சாப்புடணும் ப்படினா நமக்கு சாப்டவே தோணாத்
ஆமா எங்ளுக்குமே வந்து ஒருத்தட வந்து ஒரு எங்க வீட்டுக் ஏதுத்தாப்ல எங்ளுக் அவுங்கள தெரியவே தெரியாது அவ்ளவா அவ்ளோவா பேஸ் மாட்டோம் பாத்தா சிரிப்போம் அவ்ளோதா அவுங்க வந்து எங்ள திடீர்னு ஒரு கல்யாண்த்து கூப்ட்டாங்க செரி கூப்டுட்டாங்ளே அப்டி சொல்லிட்டு போணோ போய் பாத்தா அவுங்க ரொம்ப நல்லா பண்ணிர்ந்தாங்க நல்லா க்ராண்டா நறைய்யா பண்ணிருந்தாங்க அப்போ வந்து எங்ளுக்கு அங்க ஒருத்தர கூட தெரியாது அவங்கள தவர அவங்கள அவுங்க ஃபேம்லில எங்ளுக் யாரையுமே தெரியாது அவுங்க வந்து எங்கள பாக்கவே இல்ல அப்ப எங்ளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நாங்க பாட்டுக்கு ஜாலி இதே நம்ம சொந்தக்காரவ்ங்கனா ஏ என்ன வேணும் என்ன வக்கன் கேப்பாங்க இவ்ளோ சாப்புட்றோம் அப்டின் சொல் அவுங்க நெனக்லனால் நமக்கே ஒரு மாரி கூச்ச யாருமே தெரியதா அதனால ரொம்ப நல்லாருந்து நாங்க பாட்டுக்கு ஜாலியா உக்காந்து சாப்ட்டு எங்ளுக்கு யாரயுமே ரொம்ப நேரம் ஐஸ்க்ரீம்லாம் ரெண்டு மூணு அப்றொம் சப்பாத்திலா வந்து ரெண்டு மூணு இந்த மாரி சாப்ட்டு தே நமக்கு தெரிஞ்சவுங்ளா அந்த நமக் கொஞ்சம் கூச்சமாருக்கும் அங்க பரிமாறவங்களும் நமக்கு தெரியும் அனால தெரியாதவங்க வீட்டுக்கு போனோனா வந்துட்டு ரொம்பவே நல்லாருக்கும் நாலா ஒரு சில நேரல்லாம் வந்து என் ஃப்ரெண்ஸ் எல்லா கூட்டிட் பேயிர்க்கேன் எனக்கே அவுங்குள யாருன் தெரியாது ஆனா அவுங்க ஃபங்ஷனுக்குமே எங்க ஃப்ரெண்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாரி வேலல்லாம் நாங்க பாத்துருக்கோ
ஆமா ஆமாம் கல்யாண வீட்னாலே வந்துன்ன தெரிஞ்சவுங்க கல்யாண வீடுனா நமக்கு ரொம்ப கூச்சமாருக்கு அங்க பேய் உக்காரணு எல்லாருகிட்டியு பேசுணு யாரு அவுங்க யாருனே தெரியாது ஆனா அவுங்ள நம்ம பாத்துருப்போஅவுங்க என்ன மொறன் திரியாது அவுங்கள வாங்கன் கேக்கணு எப்டி இருக்கீங்கன் கேக்கணு யாரயும் விட் ட்ரக்கூடாது அப்டின்னு போது கொஞ்ச கஸ்டமாருக்கு இது தெரியாதவங்க ஒரு ஃப்ரெண்டோட வீடு அப்டினா அவுங்கள மட்டு ஆஹ் ஓகே அப்டின் மத்தவுங்ளலான் நம்ம கண்டுக்க வேணாம் அதனால வந்து எனக்குமே சொந்தக்காரவுங் கல்யாணத்துக்கு போறதல்லாம் வந்து அந்தளவுக்கு புடிக்காது ஏன்னா எல்லாரியும் வாங்க வாங்க வாங்கன் கேக்கணு பேசணு சிரிக்கணு யாருன் தெரியாது அதனால வந்து அந்தளவுக் புடிக்காது இது தெரியாதவங்கனா நமக்கு ப்ரச்சனையே கடையாது அவுங்கள ஒர்த்தவங்கள தான் நமக்கு தெரியும் அவுங்க ஃப்ரெண்டு அவ்ளோதான் போகலாம் போய் சாப்புட்லாம் ஃப்ரீயா இருக்லாம் யாருமே நம்மள பத்தி எதுவுமே பேசவே முடியாது ஏனா அவுங்ளுக்கு யார்க்குமே நம்ள தெரியாது இதே சொந்தக்காரவுங்கனா அவ இந்த பண்ணிருந்தா அந்த சேல கட்டிர்ந்தான் அப்டி வந்துருந்தான் அந்த ட்ரஸ் பண்ணிருந்தான் அப்டின் சொல்ட்டு ஒரு பேச்சா பேசுவாங்க இதே ஃப்ரெண்ட்ஸ்னா அவுங்க யாரு கண்டுக்க மாட்டாங்க நம்ம பட்டுக் ஃப்ரீயா இருக்கலாம் நெனச்சத ந பேஸ்லா எப்ப வேணுமோ சாப்புட்லா யாருக்கும் பயப்ட வேணா எதுவுமே நெனக்க வேணா அத்னால எனக்கு வந்துந்த சொந்தக்காரவங்களோட வெளிய உள்ளவங்க கல்யாண்த்துக்கு போறதுதான் எனக்
ம் எனக்குமே வந்துட்டு அப்டிதாருக் கொசு நேரலாம் வந்து ஏதாது ஒரு டெஸ் பண்ட்டு போனா கூட இது நல்லாவேல்ல ந்த கலர போய் போட்ருக்கீங்க இதுக்கு இதுவா போடுவாங்க அத போட்டுருக்லால்ல இத போட்ருக்கலால்ல அப்டி சொல்வாங்க இதே ஃப்ரெண்ஸோட போனா நல்லான்றத கூட ஐய சொல்லி ஒரு மாரி சிரி சிட்டு சொல்வாங்க அப்புறொ வந்து அவுங்க வந்து விடுவிடு தான இதெல்லா ஒரு பெரிய விஷ்யமாவா அப்டின்ற மாரி அவுங்கல்லாம் வந்து ஒரு மாரி அஹ் நம்ள கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க அதுனால நா எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ்சா இருப்பேன் அவுங்க வந்து எப்பியிமே எங்கியுமே விட்டு குடுத்துக் மாட்டாங்க எல்லா எடத் க்லிமே நம்ள ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க என் ஃப்ரெண்ஸோட வெளிய போகம்போது ரொம்ப ஜாலியாருக்கும் அவுங்க அப்றொம் எனக்கு இங்க கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கை அவுங கூட அவுங்க கூட இருந்தாலே ரொம்ப ஒரு மாரி நல்லாருக்கும் சிருச்சுட்டே இருக்லாம் நமக்கு வந்து அஹ் ஒலகமே மறந்து பெய்டும் அந்த மாரி அவுங்க கூட நம்ம சிருச் சிட்டே பேசிக்கிட்டே இருக்லாம் அதெல்லாம் வந்து என்னதானாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குற லைஃப்பே ஒரு மாரி நல்ல லைஃப் தா ஏன்னா அவுங்க கூ அவுங்க வந்து நம்ம கூட பேசும்போது கூட இல்ல சில் நேரம் மனசே கஷ்டமார்ந்தாலும் அவுங்க கிட்ட பேஷ்ம் மோது அத ஒரு காமெடி பண்ணி உட்டுருவாங்க இதல்லா ஒரு விஷ்யமா இதல்லாம் பன்ட் இதல்லாம் ஒ நடக்குறதான அப்டி சொல்ட்டு சிரிப்பு எனக்கல்லாம் இதுக்கு மேல ப்ரச்ன இருக்கு அப்டி சொல்லும் போது ஆஹ் சேரி ஓகே அப்டின்ற மாரி நமக்கு வந்து மைண்ட் மாறிறும் எல்லாரும் வந்து இப்ப அவுங்கவுங்களுக்கு இருக்க எல்லாத்யுமே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும் போதுனுக்கு ஆஹ் செரி எல்லாருக்கு இருக்குதான அப்டி சொல்லியும் தோணரம் சிட்டு முன்னாட்லாம் வந்து சின்ன புள்ளைங்க மாரி ஏதாவது பண்ணிட்ருப்போம் இப்ப கொஞ்சொம் எல்லாரும் வந்து இதுதான் லைஃபு அப்டி சொல்ட்டு மூவ் ஆகுமோது அதுவு வித்தியாசமாதா இருக்குதுல்ல
ஆம் இருக்கும் ஆனா இப்ப எங்கே போ முடியுது எங்கேயுமே போ முடியல எல்லா எடமும் கூட்டமாருக்கு இப்பலா வந்து நம்ம எங்யாது போவுணும் இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கே போணுன்னா ஒரு பஸ்சோ ஒரு கேப் தான் போட்டு போவேண்டியது இருக்கு ஏன்னா பஸ்லலாம் அவ்ளோ கூட்டொருக்கு நம்மதான் வெய்யி லு வெயிலு வெளிய போ முடியாது அஹ் அப்டி இப்டின்றோ ஆனா மக்கள் எங்கதான் போறாங்கன் தெர்ல சின்ன கொலந்தைங்ள வச்சுட்டு கூட அங்யும் இங்யும் அலைறாங்க அவ்ளோ வெயில் அடிக்கிது நடந்தே போ முடில ஆனா சில பேர்தா இப்டி வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு வெயில் அடிக்கிது வெயில் அடிக்கிதுன்னு சொல்லி ட்ருகோ நறையா பேர் பாத்தீங்கனா ரோட்ல பஸ்லலா அவ்ளோ கூட்டொருக்கு அன்னைகுலா நாங்க ரிட்டன் வந்துட்டு அங்க வெளிய போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரம் போது பாத்தீங்ன்னா அவ்ளோ கூட்டொம் பஸ்ல வந்து நிக்க கூட எடொ இல்ல நைட்டு பத்து மணிக்கி நாங்க உக்காந்துருக்கோம் ரெண்டு ஸ்டாப் தள்ளி அடுத்த இதுல வந்து அவ்ளோ அளுங்க ஏற்றாங்க அவ்ளோ கூட்டம் ஏறுது எப்டி இவ்ளோ நேரத்துக்கும் இவ்ளோ பேரு இருக்காங்க அஹ் நம்மதான் இப்டி வெயில் வெயில்ருக்கோம் மத்யானம் பாத்தீங்னா அந்த அளவுக்கு ஒரு கூட்டொம் இங்கருந்து அந்த கடைசி வரக்கிம் ஆள் நிக்கிறாங்க வெயில் அட் வெயிலு அப்டின்றதுலாம் யாருமே பாக்கற்துல்ல ஒரு பாதி மக்கள் வந்து வெயில் அடிக்கிது ஆஹ் நா இது பண்ண மாட்டன் அது பண்ண மாட்டன் இருக்காங்க மீதி பாதி மக்கள் வந்து எதையுமே நெனக்கற்துல்ல அவுங்க எது நடந்தாலும் அவுங்க வேலய பாத்துட்டு அவுங்க போய்கிட்டேதா இருக்காங்க நானு நறய எடத்துல பாத்துட்டன் சில பேர் தா வந்துட்டு வெயில்ல நாங்க அங்க போ மாட்டோம் கார்லே ஏறி கார்லே எறங்கற்துன் நறைய பேர் இருக்காங் ஆனா பாதி பேர் பஸ்ஸு தா ஒரு பஸ்ஸுதா இருக்கு அந்த பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி உக்காந்துருக்காங்க
அப்டி பலகிட்டோனா ரொம்ப கஷ்டொ நாலா நடுவுல வந்து அந்த மாரி அந்த மாரி அஹ் வெயில்ல போ மாட்டன் அய்யோ அப்டி பண்ண மாட்டு அது வந்து எனக்கே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு